ஹாய்
குட் ஆஃப்னூன் நல்லா இருக்கேங் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கே என்ன பண்றீங்க
நானா சும்மா உட்காந்துட்டு இருக்கே
ம் ம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி இப்பதா சாப்ட்டே சிக்கன் கிரேவி
ஓகேங் இங்க பிஷ் ஃப்ரை வித் ரச சாப்பாடு
ஆஹ இன்னைக்கு ஒரு புடி
ஓகே ஓகே ஓகேங் ப்ரோ வர்
ம்
டைமிங்க உங்கள்து போலலைங்களா
ம் இல்ல இல்ல இப்பதா வீட்லதா இருக்கே சும்மாதா இருப்பே ஒர்க் வந்து எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகு சோ ஒரு ஆ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோ சோ நா கொஞ்ச நேரோ அப்டியே டைம் பாஸ் பண்ட்டு
ஆ
ம் இன்னொரு ஒரு ஆஃப்னாருக்கு அதுக்கப்ரோ வந்து ஒரு ஒன் ஹவர் சும்ம ரெஸ்ட் எடுத்துட்டு
ம் ம்
அதுக்கப்ரோ ஈவினிங் குளிச்சுட்டு ஃரெஷ் ஆயிட்டு போயிடுவே
ஓகே ஓகேங் ப்ரோ
அப்புறமா அங்க போயிட்டு சும்மா அப்டி தூக்கோ வரு அப்டியே கிர் கிர் கிரினு வந்துரு எனக்கு நா மோஸ்லி நா தூங் மாட்டே அவ எட்டவர் ஒம்போது அவர் தூங்கிட்டு வந்து து அப்டியே பக்கத்துல ஒக்காந்து தூங்குவா அப்டியே டே தூங்காத ஆமா அதந்த பிரகாஷ் சேலன்ஜ் பண்றானே ஆ தூங்காத தூங்காத தூங்காத அந்த மாரி அதனால கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு போனா கொஞ்சோ நல்லா ஃப்ரெஷாருக்கு ஒர்க் பண்றதுக்கு ம் ஆ மெய்ன்டெய்ன் பண்ணிருக்கீங்ளா என்ன என்ன புக்கு பைண்டிங் பண்ணு இருக்கீங்ளா
எல்ல இல்ல
ம் ஓகே ஓகே கேட்டே சவுண்டு வந்துச்சே சோ அதனால எதனா டக்குனு சிட்டி ரோபா மாரி அப்டியே புக் எடுத்து பாத்தே இன்னைக்கி என்னான விஷயோ நடக்குது அமெரிக்கா கென்னாச்சி டாலர் மதிப்பு ஏ கம்மியா நீங்க ஒரு ஜென்ரல் நாலேஜி டிப்போ இல்ல
ஓகே ஓகேங்க
ஆ
இந்த ஈ காமஸ்ல வேற எதாவது உங்களுக்கு தெரியிற விஷயோ எதாவது
ஈ காம்ஸ்லயா
ம் லைக் நார்மலா பை அண் செல்னா செக் கெண்டெண்ட் பொருளெல்லா சேல் பண்ணுவீங்க
செக்கெண்ட் ஹேண்டண்ட் பொருள் இல்ல இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கு
ம்
இன்னொரு ஃபைவ் லேக்ஸ் ப ப்ரோடக்ட் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்காது பட் ஆனா நம்ம வந்து நம்மளோட இன்சூயன்ஸ யூஸ் பண்ணி ஒரு அனதர் சப் பிளேயர் கிட்டந்து நம்ப ஒரு ஒரு ஒரு ரீசன் டபலான பிரைஸ்ல போ அந்த சப்ளையர் என்ன பிரைஸ் குடுக்குறானோ அத விட கொஞ்சோ கொறச்சி குடுப்போ நம்மளோட நம்மளோட லாபத்துல கொஞ்சோ கொறச்சிக்கிட்டு நம்ம வந்து கஷ் டமர ஃபஸ்டு கெய்ன் பண்ணிப் சோ அப்போ வந்து இப்போ ஒரு போனோ ப்ராடக்ட் வந்து ஒருத்த வந்து இப்போ செல் பண்றானா அவனோட ஆன்லைன் பிரைஸ் எவ்வளோ இருக்குனா ஒரு ஒன் டுவண் டி டாலர்ஸ் இருக்குனு வச்சிக்கோங்க
ஓகேங்
இப்போ நம்பளுக்கு வந்து இப்போ அவ வந்து ஒன் டுவண்ட்டி டாலர்ஸ்னு குடுக்கமாட்டா
ம் ம்
நமக்கு வந்து ஒரு நைன்டி ஃபைவ் டாலர்ஸு
ஓகே
ஏனா நம்ம ஒரு சப்ளையருல்ல இப்ப நம்ம கிட்ட தேவையான பொருளு இப்போ அவனுக் கெடைக்கும்போது நம்மளு கம்மியா குடுப்போல்ல சோ ஒரு நைன்டி ஃபைவ் டாலர்ஸ் வந்து சம்திங் அந்த மாரி இது பண்ணுவாங்க
ம் ம்
சோ நம்ம என்னா பண்ணுவோ அந்த மாரி டைம்ல அவங்கிட்ட வாங்கிட்டு ஷிப்பிங் எதிது எவ்வளோன் பாத்துட்டு போ அவனுக் என்ன பிரைஸ் ஒன் டுவெண்டி குடுக்குறானா நம்ம ஒன் ஃபிஃப்டி குடுக்கனு ஒரு ஃபைவ் டாலர்ஸ்கு முன்பணோ அவங்க குடுக்குறானு வச்சுக்கோங்களே இப்போ அவ வந்து ஒரு திங்க் வந்து நம்ம ஃபைவ் டாலர் வந்து கம்மியா இருக்கு லாபத்துல கம்மியாருக்கு அவன் அந்த பொருளயே வந்து ஒரு அண்ட்ரட் ஹண்ட்ரட் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணான்னு வச்சுக்காங்க இப்ப அவங்க அவங்க எடுக்கற லாபம் ஒரு அம்பது ரூபா இருந்துச்சுா நம்ம எடுகுற லாபம் முப்பது ருபா இருக்கு
ஓகே
லாஸ் ஆகாது
ம்
அதாவது கொஞ்சோ அதாவது நம்மளுக்கு வந்து இவள நிக்கு மார்ஜின் நிக்கு சோ அந்த மாரி வரு ஒரு போராட்ட வக்கணு
ஓகே சேரி சேரி இங்கே ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா ஹலோ ப்ரோ நீங்க பேசுறது கேக்கல